வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாரு ரொம்ப நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து நா என்ன டாபிக் பத்தி உங்கள்ட்ட சொல்லணு அப்புனா இந்த வே கோடை காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாரி ஒரு தாக்கல்லா இருக்கு அத பத்தி பேச நெனைக் ஏன்னா இப்ப வந்து நம்ம கோடை காலத்துல இருக்கோ நீங்க இப்ப அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் ஏப்ரல்ல்லா ரொம்ப வெயிலு
கண்டிப்பா
நெறைய வெயிலு என்னால தாங்கவே முடியல ரெண்டு மாசம் நான் எப்டிடா நா வச்சு ஆக்சுவலி அவுட் சைட்ல இருந்தே நார்த் சைடு இருந்த நார்த் சைடு வந்து ரொம்ப வெயில் அடிக்கு ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்து கோடை காலத்துல வந்து என்ன பண்றாங்க சேரி வெயில் இருக்கா நம்ம ஆத்துக்கு போனோ ஆத்துக்கு போயிட்டு குளிச்சிட்டு வந்தாலே ரொம்ப நல்லாருக்கு ஆனாநார்த் சைடு வந்து அந்த மாரி எதுமே கெடையாது செல வந்து தண்ணின்னு சொல்லி மழை தண்ணியதா சேகரிச்சு வைப்பாங்க அங்க மழ நல்லா வந்தா மட்டும்தா அங்க தண்ணிக்குள்ள ப்ராப்ளம் எதுவு வராது மழ வரலன்னா தண்ணி பற்றா குறை வந்ரு எங்கயாவது போய் போர் வாட்டர் எடுத்துட்டு வந்து சூசைட்ல வந்து அந்த மாரி குடுப்பாங்க அது தண்ணி எந்த தண்ணினு தெரியாது
அந்த மாரி குளிச்சா கூட என்ன அவக்கு வந்து ஒரு குளிச்ச ஃபீலிங் கூட இருக் காது அவ ஒரு ரெண்டு மாச நா ரொம்ப கஷ் செர் செர் அதுக் பெறகு செரி கொழந்தைளுக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு நாங்க வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டோ ஏன்னா இங்கே வந்து கோடை காலத்துல வந் தாக்கம் வந்து வெயில் அடிச்சாலுமே நம்ம வீட்ல வந்து கொஞ்சோ குளுந்தால்லா இருக்கு இன்னொன்னு என்ன பண்லா என்ன ஆ இன்னொன்னு என்னன்னா சூரிய என் என்ன சொல்லுவாங்க மரத்துக் கீழ வந்து இருக்கப்போ வந்து ரொம்ப வெ வெப்பத்தோட தாக்கோ வந்து தெரியாது அதுனால வந்து நம்ப எங்க வீட்டு கிட்ட ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு வெயில் அடிச்சாலுமே கொஞ்ச தண்ணி தெளிச்சு உட்டுட்டு அந்த உக்காந்துப்ப வந்து வேப்ப மரத்துக்கிட்ட கீழ உக்காந்து இருந்தாலே நம்மளோட வெயில் என்ன சொல்லுவாங்க வெப்ப கொலத் தாக்கோ தெரியாது ரொம்ப கூலிங்கா தா இருக்கு அதனால வந்து எனக்கு என்ன பொருத் த்தளவு சொன்னா ஊர்ல வந்து வெயிலோட தாக்கோ வந்து அதிகமா இருக் இல்லன் நா சொல்ல வருவ
இல்ல ஓகே ஓகே ஓகே சும்மா நீங்க சொன்னது கரெக்ட் தா வெயிலோட தாக்கம் வந்து கிராம சைட்ல வந்து ரொம்ப கொஞ்ச கம்மியா இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கேத்த மாரி ஒவ்வொரு ஊர்ல வந்து வெயில் தாக்கோ அதிகரிக்கும் எங்க ஊர்ல்லா வெயில் அதிகம் சொல்ல போனா நீங்க வெயில் காலத்துல வந்து அதாவ் சொன்னீங்க தண்ணி கூட இப்ப பற்றாக்குறையா இருக்கதுனால இப் பாத்தினா நம்ம சின்ன வயசா இருக்கும் போது இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தா இவ்ளோ வெயில்லு ரொம்ப அதிகமாருக்கு நம்ம சின்ன வயசா இருக்கும் போதுலா பாருங்க இவ்ளோ வெயில்லா அடிச்சது கிடயாது நூறு டிகிரி கிராஸ்ஸே ஆவாது சொல்ல போனா இப்ப ஒரு அஞ்சு ஆற வருஷ் மா தா இவ்ளோ வெயில்லு காலநிலை மாற்றங்கள் ஆயிட்ருக் சொல்லப்போனா நம்ம மே மாசத்துல மழயே பாத்ததில்ல நம் சின்ன வய்சுல்லல்லா ஆனா இப்ப மே மாசத்துல மழ வருது கேட்டா பருவநிலை மாற்றம் மாறிடுச்சு முன்கூட் டீ பருவமழ ஆரம்பிச்சிருச்சு அப்டின்றாங்க சொல்ல போனா அப்டி மாறிடுச்சு இப்ப அ ஒண்ணுல மே மாசத்துல காலையில நல் காலையிலந்து மதிய வரைக்கு நல்லா வெயிலடிக்குது ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஒரு நல்லா மழ பெயுது விடியு காலையில விடி அதாவ் பாத்தீனா நைட்டு நல்லா குளுருது அதே ஒரே நாள்ல பாத்தீனா மூணு கால்நிலை மாத்தி மாத்தி வரும்போது நம்ப எந்த கால்நிலையில இருக்கோன்னே தெரிய மாட்டேங்குது சொல்ல போனா அதுக்கா நம்ம ஒடம்பு எப்டிதா எடுத்துக்குதுன் தெர்ல ஆனா ரொம்ப எனக்கெல்லா ரொம்ப சளிபிடிச்சுக்குது இதனாலயே காலையில நல்லா வெயிலு சாயந்தர மழ நைட் குளுருனோ ஒடம்பு எப்டி எடுத்து எந்த ஊர்ல இருக்கானே தெரியாது இப்ப ஒடம்புக் யார்ரா இவ ஊர் ஊரா சுத்திகிட்டு வர்றா நெனைக்கு ஒடம்பு வாயிருந்தா கூட கேட்ருமடா அந்த மாரி இருக் கு நெலம சொல்ல போனா நம்ம சின்ன வயசல வெள்யாடம் போது நம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாரி வெயில் வரு வெயில்ன்னா வெயில் கால வெயில் மட்டும்தா மழன்னா மழ கால மட்டுதா அப்டிதா இருந்துச்சு இப்ப பாருங்க மே மாச முடிஞ்ச ஜூன் ஜூனு வந்துருச்சு இப்மே வெயில் தாக்கோ அதிகமாவே இருக்கு ஏப்ரல் மேலதா பத்தன்னா வெயில் தாக்க அதிகோ இருக்கும்பாங்க ஓகே மேவோட முடிஞ்சிடு இப் ஜூன் ஆரம்பிச்சு போயிட்ருக்கு ஜூன் மாஸ்த்துலே வெயில் தாக்கு அதிகமா இருக்குன்னா அப்ப அந்த கா அந்த வெயிலோட தாக்கோ கால்நில மாற்றங்கள் எப்டி இருக்கு அந்த ஓசோன் படலோ எங்க போச்சுன்னே தெர்ல நம்ம அழச்சுட்டோம்மான் தெரியில சொல்ல போனா அந்த ஓசோன் படல டேரக்ட் டா ஒரு அது சூரியக்கதிர்பட்டு நம்மளுக்கு வந்து நல்லா இது இதா கதிர்வீச்சு நம் மேல பட வெக்குது இப்ப அதுலயே ஓட்ட போட்ட கூட சூரிய கிரக நேர டேரக்டா நம்ம ஒடம்புல படும் அப்டிங்போது நமக்கு தேவையில்லாத ஒடம்பு அந்த உபாதைகள் எல்லா ஏற்படு சொல்ல போனா வியாதிகள் சோ தோல் அலர்ஜி அதனால பாத்தனா வெயில வெளியில போனோம்னா நம்ளுக் பா அருப்பு இந்த மாதிரி தோல் அலர்ஜி எதோதோ அப்டியே வெள்ள வெள்ளையா வருது இதெல்லாம் பாத்தீங்கனா இந்த இதனாலதா நம்ளுக்கு இப்பதா அதிகமா அந்த மாரி வருது ஒலுஞ்ச நம்ம சின்ன வயசியா இருக்கும்போது எவ்ளோ விளாண்டு இருக்கோ ஆனா அப்பல்லா நம்ளுக்கு இந்த மாதிரி வந்தது இல்ல இப்ப போய் பாருங்க போய் பாருங்க ஒரு ரெண்டு நாள் போய் பாருங்க உடம்பு புல்லா அரிக்கு ஒரு மாதிரி நீங்க சொன்னா குளிச்ச மாதிரியே இருக்காது சொல்ல போனா வெளில அப்பதா குளிச்சிருப்போ வெளில போயிட்டு வந்தோடனே குளிச்ச மாதிரியே இருக்காது அந்த மாதிரி இருக்கு சொல்ல போனா
கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரிதா ஏனா இப்போ வந்து காலப் பருவநிலை வந்து எப் அந்த காலத்துல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஐபேசி மாசமா மழப் பெய்யு கார்த்திகை மாசமா‌ மழை பெய்யு ஆ டிசம்பர் ஜனவரிப் பொங்கலா பனி அடிக்கு அப்டின்னு சொல்லி அந்த பனி கூட நம்மளால வெளியில போ முடியாது பாருங்க வயக்காட்டுல சைடெல்லா அந்த அந்த நெல்லு கதிர் மேலலா பனி ஒரே ஈரமா இருக்கு அந்த மாரி பனி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தே இப்ப வந்து ஜூன் அங்க வந்துப் இப்போ வந்து இங்க வந்து சி சீசன் ஆரம்பிச்சதனால அப்ப அப்ப மழ பெய்யு எங்க ஏர்யால ஆனா அப்ப எனக்கு கொஞ்ச வீட்டுக்குள்ள வெக்க அடிக்கு அப்டின்னு சொல்லிட்டு நா என்ன பண்ண
ம்
வீட்டுக்குள்ள வெக்க அடிக்க அப்டின்னு நா என்ன பண்ணே வெளியிலதா படுத்து இருந்தோம் பட் வெளியிலன்னா எல்லா சுத்தி காமொன்டு செவுருதா அது நல்ல படுத்துருக்குபோம்போ ஏர்லி மார்னிங் ஒரு போரோ ஓ கிளாக் என்ன பண்ண ரொம்போ கோல்டா ஆச்சி ரொம்ப குளிராச்சி அப்போ நா எங்க அம்மாட்ட சொன்ன எங்க அம்மா நைட்டு குடுத்தாங்க காலேல குளுரு என்னமா மே மாசோ தாரங்க போர்வ அதுலா குளுறாது அப்டின்னு அப்புற காலேல அப்புற என்ன பண்ணாங்க அம்மாட்ட நா எழுப்பி கேட்ட நாதா சொன்னன காலேல குளுருணு ஏனா ஏர்லி மார்னிங் வர வர நீங்க சொன்ன வர ரொம்ப குளிர் அடுக்கி குளிர் அடிச்ச உன்ன அந்த கிளைமேட் கால அப்புற எந்திக்கியமா ஒரு ஒன்போது மணி வரை நல்லா இருக்கு அதுக் பிறவு ரொம்ப வெயிலடுக்கி சாயங்காலமா காத்து ஒரே காத்து அந்த காலத்தெல்லா காத்து ஆடி மாச தா அம்மி பறக்கற மாரி காத்தடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இல்ல இப்போ ஜூன் மாச தா இப்பவே வெயில் காத்து கொலுத்துது அந்த மாரி இருக்கு இந்த மாரி பருவநிலைகள் வந்து மாற்ற ஏற்படுவதுனால வந்து நம்ளுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து நெறய ஆவுதுன் நா சொல்ல வறே
அதா அதா அதா உண்மதா உண்மதா இன்னொன்னு வெயில் காலத்தில வந்து நம்ம எடுத்துக்கிற உணவுலமே பாத்தீன்னா நம்மோ உடல்நிலை அதாது காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதி ஒணவு இது எத்துக்கணு அதா பாத்தின்னா நீர் ஆகார அதியே எடுத்துக்குணு சொல்ல போனா நம்ம வேயிலு காலத்துல போய் நல்லா காரமா சாப்டோன்னு வச்சிக்கோங்கள அந்த வெயிலுக்கு நமக்கு ஒடம்புல அப்டியே ஹீட்ட எ இது பண்ணி உட்டு நம்ளுக்கு வந்து வயிறுலா எரிய ஆரம்பிசிரு சொல்லப்போனா நெறையாவு பிரச்சனைகள் வரு வெயில் காலத்துல அந்தக் அதாவது பாத்தின்னா வெயில் காலத்துல வந்து அந் சிக்கன கொஞ்சோ அவாய்ட் பண்ணு ஏனா வந்து சிக்கன் வந்து டரக்டா வந்து சூடுங்கிறது ரொம்ப அதிகோ சப்ளிமென்ட் சிக் சிக்கன கொஞ்சோ அவாய்ட் பண்ணு வெயில் காலத்துல நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் நீர் ஆகாரா அதிகோ எடுத்துக்னா ஜூஸ் குடிக்கிலா காலேல மோர் குடிக்கிறதா இருக்கட்டு எளநீர் குடி இந்த மாரிலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எவ்ளதா வெயில்ல சுத்துனாலு கொஞ்சோ வெயிலோட தாக்கோ இருக்கு ஆனா கொஞ்சோ கம்மியா இருக்கு ஒடம்பு கொஞ்சோ ஏத்துக்கோ கொஞ்சோ பேலன்ஸ்டா இருக்கு சொல்ல போனா நம்ம இந்த மாரி வெளில போற எடத்துல நல்லா கறி கிரின்னு சாப்ட்டு நல்லா காரமா சாப்ட்டு ஆ இப்டி இருந்தோம்னா கண்டிப்பா இந்த மூஞ்சில பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டு வயித் எரிச்சலா இருக்கட்டு அது ஒரு மாதிரி ஒடம்பு வந்து இதே இருக்காது ஒரு நெலயிலே இருக்காது சொல்ல போனா ரெண்டு மூன் நாள் ஒரு மாதிரியாவே இருக்கு ரொம்ப காரமா சாப்ட்டு வெயில்ல சுத்துணோன் வச்சுக்கோங்க ஒரு மாதிரியாவே இருக்கு தல சுத்தல் வரு சொல்ல போனா ஆ ஜீரணோ கூட ஆகாது அவ்ளோ சீக்கிரோ சோ அந்த மாரி கூட ஆகு சொல்ல போனா அந்த மாரி நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம இந்த மாரி நீர் ஆகாரோ அதிகோ எடுத்து தண்ணி மொதல அதிகோ குடிக்கணு நீங்க நீர் ஆகாரோ எடுக்கறோமோ இல்லயோ வெயிலு காலத்துல தண்ணிங்றது மெயினா குடிக்கணு ஏன்னா அது குடிச்சாலே போது மக்சிமம் ஒடல் வந்து கொஞ்சோ பாலன்ஸ்டா இருக்கு சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கணுன்றாங்க நம்ம அப்டியா குடிக்கிறோ
இல்ல எண்ணி குடிக்கிறோ
ஆ
தண்ணி தண்ணியே குடிக்கிறது கெடையாது ஆனா அக்சுவலி நீங்க சொல்றது உண்மதா
ம்
எனக்கு வந்து கொஞ்சோ தல சுத்த ப்ராளம் இருக்கு கால்ல சாப் கால்ல எந்துச்சு வாக்கிங் போவே வந்து வீட்ல இருந்து கொஞ்சோ யோகா பண்ணுவே எல்லா பண்ணிட்டு வந்து தண்ணி காலேல எழுந்தச்சோனே நா வந்து வாம் வாட்டர் ரெண்டு கிளாஸ் குடிப்பே எனக்கு அது சின்ன வயசிலருந்து ஹாபிட்டு கால்ல எழுந்ச்சி தண்ணி குடிக்கிறது ரெண்டு கிளாஸ் குடிச்சிருவே திருப்பி வா வாக்கிங் போய்ட்டு வந்து திருப்பி நா குடிப்பே அப்பமே நா மாக்சிமம் கவர் பண்ணா ஒரு லிட்டர் கவர் பண்ணிருவே ஆனாலு சா ட்டு முடிச்ச பிறவு என்ன ஆ வுனா‌ எனக்கு ஒரு மாரி தல சுத்தர மாரியே வரு எனக்கு வெயில் டைம் வந்திரு வருதா அப்டின் தெரியல சாப்ட்டோனே கொஞ்சோ நேரோ படுத் இப்ப அதுப்றோ என்னால முடியவே முடியாது திருப்பி நா என்ன பண்ணுவே திருப்பி ஒரு ரெண்டுட்டா ஒரு ரெண்டு அர லிட்ருக்கு மேல தண்ணி குடிச்சா மட்டுந்தா என்னால லஞ்சே என்னால எந்திக்கே முடியு அந்த மாரி ப்ராப்ளோ வந்து எனக்கு இந்த கோடை காலத்துல வந்து வந்துருக்கு வருதுன் நா சொல்லுவே
அதா அதா அதா உண்மதா உண்மதா நாலா பாத்தினா தண்ணி எப்டின்னா சாப்டும் போது உக்காந்தனா கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு தண்ணி குடிச்சிருவே சா காலேல சாப்பிடும் போது மதியோ நைட்டு மூன்நேரமு ஒரு லிட்ரு தண்ணி ஒரு கோ கரெக்டா ஒரு ஒன் ஒரு லிட்ரு தண்ணி தா இருக்கு அதில ஒரு தண்ணிய பாட்டில்ல புடிச்சி வச்சிருப்பே பாட்டில்ல புடிச்சி வந்து தண்ணிய கடைசியா தண்ணி இருந்தாலுமே குடிக்க முடியலனாலு குடிச்சிருவே நானு ஏன்னா குடிக்கணு தண்ணி அதிகோ குடிக்கணுன் வேற டாக்டர் சொல்ட்டாங்களா சோ எனக்கு நீரு சத்து கொஞ்சோ கம்மியா இருக்குன்ட்டாங்க ஆமா அது சொன்னாங்க பட் ஆனா சாப்ட்டு முடிச்சுட்டு தா குடிப்பே ஆ சாப்ட்டு ஃபுல்லா சாப்படும் போது அப்டியா நா வந்து சாப்பிட முன்னாடி கொஞ்சோன் குடிப்பே அப்றோ சாப்ட்டு முடிச்சுட்டு நா ஃபுல்லா குடிச்சிருவே சாப்பிடும் போது குடிக்க மாட்டே சாப்ட்டு முடிச்சுட்டு தண்ணி ஃபுல்லா குடிச்சிருவே ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஹேபிட்டு சாப்ட்டு முடிச்சுட்டுதா இது விக்குனா கூட பாத்தீங்கன்னா தண்ணி அவ்ளோ ஒரு முழுங்குனா குடிப்பே சாப்ட போது சாப்ட்டு முடிச்சுட்டுதா ஃபுல்லா தண்ணி எடுத்துப்பே
என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அந்த பழக்க இருக்கு உங்கட்ட மாரி இருக்கே ஒண்ணு என்ன பண்ணுவா ஒரு ஒரு ஒரு லிட்ரு சாப்பிடவும் குடிச்சிருவா நா சொல்லுவே ஆமா இப்படி சாப்பிட போது குடிக்க கூடாதும்மா‌ அது வந்து சீரன ஆகாது சாப் ப்பாடு வந்து ஜெமிக்காமே இருக்கு அப்டி குடிக்க கூடதுன்னு சொல்லுவே என் பொண்ணுட்ட
அ ஆ அந்த அதா அது ஜீரணமாகாதோ தண்ணி அதிக குடிச்சா சாப்ட்ட உடனே
ஆமா ஆமா சாப்பிடத்துக்கு முன்னாடி அரை மண்நேரத்துக்கு முன்னாடி அப்பற சாப்ட்ட அரை மண்நேரத்துக்கு முன்னாடி உடனே குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே நிக்க மாறி இருக்கு
ம் ம் ம் புரியுது‌ புரியுது ஆனா அதா தா தா அதே குடிச்சு பழகிட்டோமா அத வந்து விட முடியலியே ஏன்னா அர மண் நேரத்துக்கு அப்பறம் நா குடிக்கணும்னு நினைச்சோம்னா அது விட்டு மறந்து போயிடுறோம் விட்டு போயிடுதா சோ அதனால அது டைம்க்கு குடிச்சிட்டாதா குடிச்ச மாரி இருக்குது அதனால இப்ப சாப்டோணே குடிச்சிரு ம் ம்
எ பாப்பா எந்துச்சிருக்கா
ஓகே ஓகே டைம் ஆயிச்சு நம்ம நா ஒரு ரெண்டு நிமிசோ பேசி கொஞ்ச நேர பேசிடு கட் பண்ணிக்கிறே ம் ஓகே ஓகே சோ அத இது மாரிலா நம்ம கண்டினியூ பண்ணோம்னா நம்ம வெயில இருந்து கொஞ்ச தக்கத்தத்துல இருந்து கொஞ்ச கொறச்சிக்கலா சோ நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்குனா கண்டிப்பா அந்த நீர் ஆகாராங்கிறது ரொம்ப முக்கியோ சாப்பாட்டுல கொஞ்சோ வந்து இது காட்டணு கண்டினியூவா இது பண்ணு தண்ணி அதிகோ குடிக்கணு இதெல்லாவே கொஞ்ச ட்ரை பண்ண அதாவது வெயில் காலத்து ரெண்டு நேரோ குளிச்சா கூட ஓகே தா காலையில ஒரு டைம் மதிய ஈவினிங் ஒரு டைம் குளிச்சோம்னா நம்ம ஒடம்புக்கு கொஞ்ச நல்லாருக்கு சோ அதெல்ல கண்டினியூவா பாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நல்லா ஒரு முடையில போலா இந்த வெயில் காலத்து நல்லா இருக்கலா சோ அத யாரு ஃபாலோ பண்ண மாட்றாங்க நம்மளுக்கு வர பின்னடி வர ஜன்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அ கொஞ்ச நல்லருக்கு அப்டிங்கிறது ஒரு இது செரி தோழி நம்மளுக்கு டைம் ஆச்சி நம்ம ‌தொடர்ந்து பேசுவோ ஓகேங்களா நன்றி நன்றிங்க நன்றி